ஹெலோ
தோழி பேசலாமா இப்ப நல்லாருக்கிங்ளா வணக்கம் தோழி நா நல்லாருக்க நீங்க நல்லாருக்கிங்ளா
அ இருக்க சாப்ட்டிங்ளா
ம் சாப்ட்ட தோழி நீங்க சாப்ட்டிங்ளா நா சாப்பிட்டே தோழி நீங்க சாப்பிட்டிங்களா ஆ சாப்பாடு பாத்திங்கனா சப்பாத்தி தோழி ஆ
சரிங்க தோழி
தோழி
நா தோச சாப்ட்ட தோழி தோழி மழ எது பெய்தா என்ன உங்க ஊர்ல
இல்லப்பா இங்க மழைலா பெய்ல வெய்யில்தா வெளுத்தெடுக்குது
ஆ அப்டிங்ளா இங்க நல்லா மழ வருது தோழி
மழ வருதா
தோழி செம காத்தோட செமையா இருக்கு
ம் மழ வந்தாதா நல்லாருக்குமே தோழி மழையே இல்ல தோழி இங்க
இங்க நல்லா இடி இடிக்குது காத்தடிக்குது இன்னு மழதா தூறுல
ஆ சரி தோழி ஆ இன்னிக் ம ஆ இன்னிக்குதா ம மாரிருக்கா கிளைமேட்டு இன்னைக்குதா அந்த மாரி கிளைமேட் இருக்கா
தோழி உங்களோட குரல் வா வாய்ஸ் வந்து பிரேக் ஆயிட்டு இருக்கு தோழி பிரேக் ஆயி பிரேக் ஆயி கேக்குது
அ இன்னைக்கி மட் டுந்தா உங்களுக்கு அப்டி இருக்கா கிளைமேட் எத்தன்நாளா மழை இருக்கு
இன்னைக்கு மட்டுந்தா
ஆ சரி தோழி இத்தன நாள் வெயில்தா இருந்துச்சு இல்லையா
ஆமா செம வெயில் தோழி
ஆமா தோழி சரி தோழி ஆ வெயில கூட தங்கிட்லா தோழி இந்த மழை பேஞ்சுக்கிட்டே இருந்து ச்சினா நம்மளால எந்த வேலையுமே பாக்க முடியாது தோழி
ஐய்யோயோ ஒன்னுமே பண்ண முடியாது தோழி
ஆமா தோழி ஆஹ் தோசையல்லா நீங்க எத்தன வெரைட்டி செய்வீங்க தோழி
ஏ வெங்காய தோச மு முட்ட தோச அ புடி தோச அவ்ளோதா தோழி தெரியு ஆஹ் வெங்காய தோச முட்ட தோச பொடி தோச உம் ஆமா தோழி ஆனா கல் தோச வெள்ல சாப்ட்ருக்கே அந்த மாரி தோழி இந்த வெயில்லருந்து ஒடம்ப பாதுகாக்கறதுக்காக என்னன்னலா ல்லா எடுத்துக்குறீங்க
ஆம் தோழி இப்ப பாதாம் பிசின் சாப்பல்லா தோழி அது கொஞ்சோ கூலிங்காருக்கு வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சு காலையில அந் தண்ணி குடிச்சிங்கன்னா ஒடம்பு நல்லா கூலிங்கா இருக்கு தோழி வெந்தயோ ஒடம்புக்கு நற ரொம்ப ஆரோக்கியமான சத் த்துள்ள உணவு தோழி அது
உம்
ஆமா அது சாப்புடல்லா அ சியா சீட்ஸ் சியா சீட்ஸ் சாப்புல்லா தோழி பிளாக்ஸ் சீட்ஸ் சாப்புல்லா ஆமா தோழி
வேற
லெமன் லெமன் ஜூஸ் குடிங்க
உம்
ஆமா நீங்க என்ன சாப்பிறீங்க தோழி
நான் தண்ணியே நெறய குடிப்பே தோழி தண்ணி மட்டுமே
ஆ செரி தோழி ஆ தோழி நீங்க பழைய சாதம் காலயிலயே சாப்பிட்டீங்கன்னா வயிறு நல்ல குழுகுலன்னு இருக் இருக்கும் தோழி பழைய சாதத்தோடு சின்ன வெங்காயோ சேத்து சாப்பிட்டீங்கன்னா வயிறு நல்லா கூலிங்காருக்கு தோழி அது வந்து நல்ல ப்ரோபயாட்டிக் உணவு தோழி
ம் நீங்க என்ன தோழி பண்றீங்க
நா ஹவுஸ் வைஃப் தா தோழி நா ஹவுஸ் வைஃப் தா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
செரி தோழி வீட்ல எல்லா நலமா இருக்காங்களா
தோழி பின்புறம் வந்து ஒரே சவுண்டா உள்ளது தோழி அ ரிஜெக்டாகு
உம் சொல்லு என்னங்க தோழி
அ பின்புறம்பு சவுண்டா இருக்கு தோழி
இப்போ சவுண்ட் இருக்கா தோழி
ரொம்ப அமைதியான எடமா இருக்கனு தோழி இல்லன்னா ரிஜெக்ட் ஆகு வேஸ்ட் ஆகு நம்ம எனர்
அமைதியா‌ இருங்க
தோழி
செரிங்க தோழி சொல்லிட்டே தோழி ஆ உம் சொல்லுங்க தோழி
உஹ்ம் செரி தோழி நீங்க என்னென்ன உணவுல்லா நல்ல முறையில சமப்பீங்க
எனக்கு சமையல்ல தெரியாது தோழி
அப்டியா சமைக் ங்கெ கத்துக்குறது ஒரு கலைதானே தோழி கத்துக்கலாம்ல
ஆமா தோழி உங்களுக்கு எதுவு தெரிஞ்சா கொஞ்சொ பகிர முடியுமா உங்களுக்கு பிரியாணி எதவு செய்ய தெரியுமா
செய்வ தோழி தோழி பிரியாணி எப்டி செய்வே நா அப்டின்னா சிக்கன் பிரியாணி நா எப்டி செய்வே அப் டினா ஆ சிக்கன் வாங்கிட்டு வந்த ஒடனே சிக்கனா கழுவினொ தோழி இல்லேன்னா அதுலருந்து ஒரு ஸ்மெல் வரு அது எனக்கு சுத் பிடிக்காது தோழி அதனால சிக்கன வாங்கிட்டு வந்த ஒடனே நல்லா கழுவிட்டு அதுல மஞ்ச தூ ளு கொஞ்சொ உப்பு போட்டு ச சாதொ அஹ் அரிசி கழுவுன தண்ணிய அதுல ஊத்தி ஊற வச்சிருவே தோழி கொஞ்ச நேரொ ஊற வச்சுட்டு அதுல உள்ள கவிச்சு எல்லா எடுத்துருவ தோழி அதுல உள்ள ஸ்மெல் எல்லா போய்டு அதுக்கப்பறமா நம்ம அந்த சிக்கன உபயோக படுத்துன்னா அந்த அளவுக்கு சுவை இருக் ஆஹ் னுவ ஸ்மெல் இருக்காது தோழி சிக்கன் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு பாத் தீங்கன்னா வெங்காயோ தக்காளி பச்ச மெளகா இதெல்லா நறுக்கி வெச்சுக் கிட்டு பிரியாணி சட்டில நெய்யு எண்ணெய்யு கலந்து ஊத்தனு தோழி அதுக்கப்பறோ பட்ட கிராம்பு அது மாயி அந்த வாசனை பொருட்கள்லா போடனு தோழி அதுக்கப்றோ ஆஹ் வெங்காயத்த நறுக்குன வெங்காய த போடணு தோழி தோழியா அந்த வெங்காயத்த கிண்டிகிட்டே இருக் கணு அது ரொம்ப கருக விடாம ப்ரௌனிஷா க்கற வரைக்கு கொஞ்சோ மீடியம் ஃபிளேம்ல வச்சி கிண்டிகிட்டே இருக்கணு தோழி அதுக்கப்றோ தக் காளி போட்டு அதையு கிண்டிகிட்டே இருக்கணு தோழி
அ
தோழி
ம் கேக்குதுங்க தோழி
தோழி நா பேசுறது கேக்குதா ஆ தக்காளி போட்டு கிண்டிகிட்டே இருக்கணு தோழி அதுக்கப்பு ஆ அது கொஞ்சோ நல்ல கிரேவி மாதிரி வந்ததுக்கு அப்றோ ம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட போடணு தோழி இஞ்சிய விட பூண்டு அதிகமா போட்டாக்கா நல்ல மணம் இருக்கும் தோழி அதனால இஞ்சி பூண்டு பே பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு நல்லா மணம் வர்ற வரைக்கும் நல்லா கிண்டிடே இருக்கணு தோழி பச்சை வாசனை போற வரைக்கு நா கிண்டிகிட்டே இருக்கணு அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா அலசி வச்சிருக்க சிக்கன எடுத்து அதுல போடணு தோழி அந்த சிக்கன்ல பாத்தீ பாத்தீங்கன்னா தண்ணி விடு தோழி அதனால தண்ணி ஊத்தக்கூடாது அத நம்ப அதலே போட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னா தண்ணி விடு நம்ப ஒரு ரெண்டு மூணு முற கிட்டுனதுக்கு அப்றோ தயிர் சேக்கணு தோழி ஆ புதினா சேக்கணு தோழி
ஆ செரிங்க தோழி
ஆ அதுக்கப்பறோ சிக்கன தேவ்யான உப்பு சேக்கனு தோழி ம் சேத்து அத நல்ல கிண்டிட்டே இருக்கும்போது சிக்கன்ல நறைய தண்ணி விடும் தோழி அந்த தண்ணில்லா நல்லா வத்துற வரக்குமே அந்த சிக்கன் நல்லா கிண்டிட்டே இருக்கணு தோழி அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அரிசிக்கும் அளவான தண்ணி எடுக்கணு தோழி ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தா அளவுத் தோழி அதுக்கு அளவான தண்ணி எடுத்து அ அதுல பிரியாணில ஊத்தணு தோழி ஆ அது கொதி வந்ததுக்கு அப்புறோ நம்பக் கழுவி வச்சிருக்க அரிசிய அதுல போட்டு நல்லா கிண்டணு தோழி கிண்டிட்டு தேவையான உப்பு சேர்க்கணு தோழி உப்பு சேர்த்துட்டு அ நா வந்து பா்த்தீங்கன்னா சிக்கன் மசாலாவோ இல்ல பிர் பிரியாணி மசாலாவோ எதுவுமே உணவுல சேர்க்க மாட்ட தோழி கடைகள்ல வாங்குற எந்த மசாலாவுமே நா வீட்டுல சேர்க்குறது இல்ல தோழி நா வீட்லயே எல்லாமே தயார் பண்ணடுவ தோழி ஹா பிரியாணிக்குன்னு ஒரு மசாலா ரெடி பண்ணி வீட்லயே வச் சிருவ தோழி அது என்ன பாத்தீங்கன்னா பட்ட கிராம்பு ஏலக்கா வரமல்லி வந்து கொஞ்சோ சிறிதளவு எடுத்துக்கணு தோழி இது இத வந்து ரொம்ப கருகாம லேசா வறுக்கணு தோழி ரொம்ப சிம்ளயே வச்சு லேஸ் தா வருத்துட்டு அத நல்லா மிக்சில அடிச்சு பவுட்ரு மாரி பண்ணி வச்சுக்கணு தோழி பண்ணி வச்சிருந்தீங்னா அது நல்ல மா நல்ல ம மணமா இருக்கு தோழி கரம் மசாலா மாத்ரி நல்ல மணமா இருக்கு நா வந்து சிக்கன் பிரியாணிக்கோ மட்டன் பிரியாணிக்கோ இல்ல கொழம்புக்கோ நா அததா பயன்படுத்துறத் தோழி அந்த அரிசி போட்டதுக்கு அப்றோ அந்த அரிசி முக்கால் பதோ வெந்து வந்ததுக்கு அப்றோ இந்த இந்த தூள வந்து தூவே தோழி அரிசியில தூவிட்டு நெய் கொஞ்சோ சேர் ப்பே தோழி நெய் கொஞ்சோ சேத்துட்டு அர லெமன் பிழிஞ்சி விடுவே தோழி அ பிழிஞ்சதுக்கப்புறோ அ ம் நல்லா கிண்டிட்டு தம்ல வச்சிருவோ தோழி சிம்ல வச்சுட்டு ஒரு வெந்நீர் ஒரு பாத்திரத்துல கொதிக்க வெச்சு டைட்டான மூடி வச்சுட்டு அந்த பாத்திரத்துக் மேல ப்ரியாணி பாத்தரத்துக்கு மேல அந்த வெந்நீர் பாத்திரத்த வச்சிருவே தோழி அ வச்சுட்டுருப்பா வச்சோனே பாத்தீங்கன்னா உள்ள அரிசி அப்டே தம்மாயி வெந்துட்டுருக்கு தோழி ஃபுல்லா நம்ப்ளுக்கு அரிசி எல்லா அந்த தண்ணி எல்லா உறிஞ்சுக்கிட்டு அந்த அரிசி நல்லா சாஃப்டான பக்குவத்துக்கு வந்துரு தோழி நா அந்த முறையில தா பிரியாணி செய்வே தோழி நீங்க ஒரு முறை இதே மாரி செஞ்சி பழகுங்க தோழி அ சமையலுங்க இது அது ஒரு விதமான கலை நம்ம ருசியா சாப் சாப்புட்ற மாரி தான நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கையால்ல சாப்புடணுன் நெனப்பாங்க
ஆமாங் தோழி
சி பண்ணி பாருங்க தோழி நன்றி தோழி அடுத்த அழைப்ல சந் சந்திக்லா தோழி
அ நன்றி தோழி நன்றி தோழி